ஓ ஹலோ
வணக்கம் தோழி ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி எப்டி இர்க்கீங்க
வணக்கம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டங்க்கா நீங்க என்ன சாப்ட்டீங்க நீங்க சாப்ட்டீங்ளா
உம் நானும் சாப்ட்டேன் தோழி என்ன சாப்ட்டீங்க
தம்பிங்க வீட்டுல வந்து கத்திரிக்காய்
சரிங்க தோழி உம் யார் சமச்சா அம்மா சமச்சாங்களா
ஆ ஆமா ஆமாக்கா அம்மா த அக்கா சமைச்சாங்க
சரி ஓகே உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பா ரொம்ப பிடிக்குமா
எனக்கு வந்து அப்பாவு பிடிக்கு அம்மாவு பிடிக்கு ரெண்டு பேருமே பிடிக்கு
சரி ஓகே யாரு உங்க மேல ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க
எங்க அம்ம தான்
ஓகே எந்த மாரி கேரிங்லா எடுத்துக்குவாங்க
எல்லா மாரியும் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புற நான் கேக்குறது எல்லாத்தையு வாங்கி தருவாங்க அதிகமா நான் அப்பா கிட்ட எதுவுமே கேட்க மாட்டே அம்மா கிட்ட தான் கேப்பே அது நான் வந்துட்டு ஏம் எப்டியாவது கேட்டு நான் அது வாங்கனு அது ஒண்ணு வாங்கணும்னா அது நான் எப்டியாவது கேட்டு வாங்கிப்பே
சரிங்க தோழி
என்னானு கேப்பே
புரியல தோழி
அம்மா கிட்டதாக்கா எல்லாத்தையுமே கேட்பே
சரிங்க தோழி உங்களுக்கு வெஜ் புடிக்குமா நான்வெஜ் புடிக்குமா
எனக்கு வந்து நான்வெஜ் தான் பிடிக்கு
நான்வெஜ் தான் புடிக்குமா எந்த மாரி நான்வெஜ் சாப்டுவீங்க
உம் கோழி கோழி
ஹலோ தோழி கேக்குதுங்களா
கேக்குதுங்க்கா
நீங்க என்ன மாரி நான்வெஜ் சாப்டுவீங்க
ஆஹ் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்டுவேன்க்கா
சரிங்க தோழி என்ன மாரி உங்களுக்கு அந்த ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லா சமைச்சா பிடிக்கு
எனக்கு வந்து விதச்சி அஹ் அம்மா எண்ணெயில ஊத்தி வருத்து தருவாங்க அது பிடிக்கூம் அதுக்கப் அப்புறம் மசாலால்லாம் போட்டு வருத்து தருவாங்க கோழிக்கறி அதுவும் புடிக் க்கூம்
சரிங்க தோழி
சா எனக்கு புடிக்காது
அப்டியா தோழி சரிங்க தோழி உங்ளுக்கு இந்த பிரியாணிலாம் ரொம்ப புடிக்குமா
ஆஹ் புடிக்கூம் ஆ வீட்லே செய்வாங்க பிரியாணி அப் றோம் கடைல வேணூன்னு கேட்ன்னா ஒடனே வாய்ங்கிட்டு வந்துட்டு செஞ்சிருவாங்க
சரிங்க தோழி என்ன படிக்கிறீங்க
நா வந்து பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறங்க்கா
சரிங்க தோழி ஏன் காலேஜ் போகலையா
லீவ் விட்ருக்காங்க க்கா இனிமேதான் போகணும் அவங்க சொல்வாங்க குரூப்ல அதுக்கப்புறோம் போகணும்
தோழி இப்ப உங்களுக்கு அந்த மறக்க முடியாத நினைவுகள் இருக்கூல்ல ஸ்கூல் நினைவுகள் அப்டின்னா எந்த மாதிரி ஸ் சொல்லுவிங்க
எனக்கு டென்த் டென்த்ல தான் மறக்க முடியாம
சரிங்க தோழி
எனக்கு புடிக்கூம்
சரிங்க தோழி
ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னூம் நா மறக்காம இருக்கேன்
செரிங்க
எல்லாரும் அவுங்கெல்லாம் வெளீல சேந்திருக் க்காங்க ஆனா நா மட்டும் இங்க எங்க ஊர்லே சேந்து படிச்சிட்டு இருக்கேங்கா அதுல வந்து ஒரு நால் ஃபிரெண்டஸ் மட்டும் ஏன்க்கிட்ட நல்லா பேசுவாங்க இன்னமூம் பேசிட்டுதான் இருக்காங்க
அப்டியா
ஆஹ்
செரிங்க தோழி உங்ளுக்கு வந்து இப்ப ஒரு மேரேஜ் லைஃப் வருது நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறோம் ஓகேங்ளா அந்த மேரேஜ் லைஃப்ல நீங்க வந்து அவுங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட்க்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு நெனப்பீங்க உங்களோட கேரிங்க பத்தி என்ன பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கீங்க
என்னோட கேரிங்கா
ஆமா உங்களோட கேரிங்கோ இல்ல ஹஸ்பண்டோட கேரிங்கோ அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க?
என்ன என்ன கல்யாண பண்ணிக்க போறோம் வந்து ந உம் ஒரு வேலைக்கு போகணும் என்ன அதுலயே நல்லா என்ன கேர் பண்ணி பா்த்தக்கணும். நானும் வேலைக்கு போகனும். அவரும் வேலைக்கு போகணும் போனும்
சரி
உம் அவரை நானும் பாத்துக்கணும் என்ன பாத்துக்கணும் அந்த மாதிரி கேரிங் இரு இருக்கணும் ரெண்டு பேருமே பாசமா இரு க்கணும்
சரிங்க தோழி உங்க
கமா இருக்கணும் அவ்வளோதான்
கண்டிப்பா தோழி நீங்க ஒரு சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேரேஜ் லைஃப் கழிச்சு நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு ஹஸ்பண்டா இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கறது தக்காளி கட் பண்ணிடுக்கற அந்த மாதிரி இருப்பாங்க இருக்கணும். அதுதான் நம்ம நினைப்போம். இப்ப உங்களுக்கு அந்த மாட்டு ம்லாம் இருக்குதா
ஆஹ் எனக்கும் இருக்கு எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் என் கூட எனக்கும் எதெது உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கும் தோணும்
சரிங்க தோழி
என் கூட என் கூட வந்துட்டு அஹ் நான் எவ்ளோ வேலை செய்யறேனோ அது அது பாதியா அவங்களும் வேலை செய்யணும் அப்படின்னு
சரிங்க நீங்க இப்ப ஒரு புகுந்த வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஹ் வீட்டுல மாமி யார் மாமனார் கொழுந்தனார் எல்லாருமே இருப்பாங்க அவங்களோ கேரிங் வந்து நீங்க அப்படி அவங்களுக்கு கேர் பண்ணிக்கவீங்க
அவங்கள நான் நல்லா பாத்துப்பேன்.
சரிங்க தோழி
அவங்களுக்கு எதாச்சும் ஒண்ணுன்னா, எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன் எனக்கு எனக்கு க்கும் நாத்தனார் கொழந்தனார் எல்லாருமே எனக்கும் பிடிக்கும் எனக்கு இருக்கணும்னு ஆசையும் இருக்கு இப்போவே அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தான் நா நினைக்கிறேன்
ஆம்
அதே மாதிரி அவங்களும் என்ன நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்
சரிங்க தோழி ரொம்ப நல்லது சரிங்க தோழி ரொம்ப நல்லது தோழி நீங்க இப்ப ஒரு காஞ்சிபுரம் பட்டு ஓகேங்களா அந்த டாபிக் பத்தி பேசுவோமா
ஆஹ் சொல்லுங்கக்கா
அந்த இப்ப காஞ்சிபுரம் பட்டுனா அதுல இருக்கற ப்ராடக்ட் அதுல இருக்கற சாஃப்டனஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புிடிக்குமா
ஆ எனக்கு பிடிக்கோ ஆனா எனக்கு பட்டு சாரியை பத்தி எதுவும் தெரியாது ஆனா ஃபோன்ல எல்லாம் வரும் தெரியுமா அதுல பாத்துருக்கேன்
ம் ஓகே ஓகே அதோட குவாலிட்டி எல்லாம் பீல் பண்ணி பாத்தது இல்லையா
இல்லக்கா
ம் சரி ஓகே அது எதுல தயாரிக்கிறாங்கன்றது தெரியுமா தோழி
நூல்ல தான அந்த பஞ் சு பஞ்சில
பஞ்சுல இல்ல அப்டி இல்ல பட்டு பூச்சு கேள்விப்பட்டிருக் ங்ளா
ஆ
புரியுல
அட்டு
பட்டு பூச்சு கேள்வி பட்டுருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்ருக்ககா
மிச்ச நாலதா தயாரிப்பாங்க பட்டு சாரி ஓகேங்களா முக்கியமா வந்து தயாரிக்கிறது சரிங்களா ஒரு ஒரு ட்ரம்ஸ்லா வந்து ஒரு எண்ட் போடுவாங் என்னா எனோன்னு தெரியுல அந்த எல போட்டு அப்புறோ அந்த ட்ரம்ம வந்து களோஸ் பண்ணிக்குவாங்க ஒயிட் துணி போட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பட்டு பூ உருவாகோ அந்த எலைல அது சாப்படுறதுக்காக உருவாகோ சரியா அது சாப்பிடுற அது ஒருரளவு வளர்ந்ததுக்கு அப்புறோ அத என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணில போடுவாங்க அது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு நம்ம கிளாத் மாரி நறைய இருக்கோ அதோட தோல் பகுதி எல்லா சரியா அதுல வந்து வந்து நூல் எடுத்து எடுத்து பட்டு தயாரிப்பாங்க
ம் செரிங்கக்கா
புரியுதா
ஆ செரிங்க்கா
ம் அப்படிதா காஞ்சிபுரம் பட்டு வந்து தயாரிக்குறாங்க அதே மாதிரி அதோட குவாலிட்டி செம்ம சூப்பரா இருக்கோ. ஆ அதே மாரி அதோட கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கிளாத்தா இருக்கோ நம்ம கட்டுற மாரியே தெரியாது ஆனா பட்டு சாரி சரிங்களா கண்டிப்பா நீங்களு ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க.
ஆஹ் ஓகே
வேற ஏதாவது நீ டாபிக் வச்சிருக்கியாடா? பேசலாமா?
ஆஹ் என்டையு இருக்கு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா?
ஆஹ் மேரேஜ் ஆச்சுடா.
உங்க வீட்டுல கொழுந்த கொழுந்தனாரு நாத்தனாரு மாமியாரு எல்லாரு இருப்பாங்கல்ல?
ஆஹ் இருக்காங்க தோழி
அவங்களல்லா அவங்களல்லா அவங்கல்லா உங்கள நல்லா பாத்துக்கறாங்களா
உம் பாத்துக்கறாங்க தோழி
உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப் புடிச்சிருக்கா?
உம் புடிச்சிருக்கு தோழி நானு லவ் மேரேஜ் தா ஆஹ் நா ஸ்டார்டிங் வந்தப் புதுசு எல்லா அத்த மாமாலா பாப்பாங்களா? அப்படின்லா எனக்கு தெரியாது. ஆனா என்னய சொல்லப்போனா எங்க அம்மா விட அவங்கதா ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கறாங்க அப்படிங்கேல இன்னு நல்லா கேரிங்கா பாத்துக்குவாரு. அதனால அவ்வளவுக்கு இது தெரிஞ்சுகளடா நா சொல்லப்போனா எங்க அம்மா விட அத்தைய இப்ப ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுக்கிட்ட
ஆஹ்
அப்படிநைங்லா லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு எனக்கு மேரேஜ் லைஃப் அவ்வளவுக்கு எதும் தெரிஞ்சுக்கள்ளல
ஆஹ் செரிங்கக்கா நீங்க அம்மா வீட்ல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க இப்ப இங்க வந்த பத்திக்கு எப்படி இருக்கீங்க அங்க என்ன உங்களுக்கு புடிச்சிருந்ச்சு? இங்க என்ன உங்களுக்கு புடிச்சிருக்கு?
இப்ப நா அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா நா என்னோட எப்படி சொல்றது நா பண்றதா அந்த இடத்துல எல்லாமே நா ஒன்னு சொன்னேன்னா எங்க அம்மா ஓகே சொ சொல்லிடுவாங்க ஆஹ் அந்த பிரண்ட்ஸ் கூட சுத்துறது வெளிய போயிட்டு வரது அம்மாட்ட சொல்லாமலா வெளியே போவ போயிட்டு வந்த சுத்துவ அந்த மாதிரிலா இருப்ப ஆனா இங்க வந்து என்னன்னா இப்ப ஒரு விஷயனாலு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ப கேட்டுதா போய் ஆகணு அதுதா வழி அதே மாரி சின்ன விஷயம்னாலு யாருகிட்டயு கேட்காம வெளியே போக முடியாது நம்ம இஷ்டத்துக்கு முன்ன மாரி சுத்த முடியாது. பேச முடியாது எல்லாமே கொஞ்சோ வாயு அடைக்கிக்கணு கையு அடைச்சு அடைக்கி வச்சுக்கிட்டு தா பேசணு அந்த லைஃப் அப்படியே மாறிட்டு ச்சு டோட்டலா
செரிங்கக்கா
ஏனா அவங்களுக்கான மரியாத நம்ம கண்டிப்பா குடுத்தாங்கணுல
ஆமாங்கா ஆமா ஆமா
து வேற மாமியார் வீடு வேற
உம் உங்க நாத்தனார் உங்களுக்கு நாத்தனார் எல்லா இருக் க்காங்களா
தோழி நாத்தனார்லா கிடையாது குழுந்தனார் தா இருக்காங்க நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோளி நன்றி தோழி தோழி கேக்குதுங்களா நன்றி தோழி